ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா என்ன பண்றீங்க
நானா இப்பதா கொஞ்சோ வெளியே கடைக்கு வரைக் போயிட்டு இப்பதாங்க வீட்டுக்கு வந்தே
அப்டிங்களா செரி செரிங்க அ சாப்பிட்டாச்சுங்களா
ட்ட நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ நானு சாப்ட்டேங்க என்ன சமையல் என்ன சாப்ட்டீங்க
நாங்க இன்னைக்கு முட்ட கொழம்பு வச்சிருந்தாங்க
ஓ அப்
ஆ அ ஆனா இனைக்கு நா கொஞ்சோ வெரதோ விரதோ இருக்கே அதனால நா சாப்டல அம்மா வந்து ஆ வெள்ள பட்டாணி இருக்குல்ல சுண்டல் அத வச்சு குருமா பன்னி வச்சிருந்தாங்க நா அத சாப்ட்டே
நல்லதுங்க அதுமே வந்து ம் அந்த பயிர் வகையில ஒரு சான் து தானுங்க அது நல்லதுதா உடம்புக் இருக்கு அது எடுத்துக்கு போது நல்லா ஒரு நம்மளுக்குமே ஒரு பு்ரோட்டீன் கெடைச்ச மாரி வந்து இருக்கோங்க
கண்டிப்பா கண்டிப்பா உங்க கொரல் ஒரு மாரி இருக் இத்த மாரி இருக்கு
ஆமாங்க கொஞ்சோ வந்து இந்த தண்ணி பிரச்சனைங்க எங்க எங்க அப்பார்ட்மெண்ட்ல அதுல வந்து பாார்த்தீங்கன்னா ஏதோ தண்ணி ஏதோ மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அதனால வந்து அ பாத்தீங்கன்னா நாங்க வெளியேந்தது தாங்க தண்ணி வாங்குறோ அது கொஞ்சோ கோல்ட் ஆயி ஹெச்ஙே எனக்கு இப்போ கேன் வாட்டர் தா வெளியந்து வாங்கிட்டுருக்கோ அ எல்லாமே தண்ணி சூடு பண்ணி தாங்க குடிக்கிறோ தண்ணி வந்து நம்மளுக் அந்த டிடிஎஸ் லெவல்னு சொல்வாங்க அது செக் பண்ணும்போது தா ஹ சம்திங் எதோ ப்ராப்ளம் இருக்குனு அப்புறோ இஷ்யூ ஆயி அப்பார்ட்மெண்டலல்லா கொஷின் பண்ணி அதுக்கப்புறோ மேனேஜ்மெண்ட்ல இருந்து எல்லா வந்து இது பண்ணாங்கங்க செக் பண்ணி பாார்த்தாங்க அதுக்கப்புறம் தா எதோ யாரோ எதோ மிக்ஸ் பண்ணிருக்காங்கன்றாங்க அது என்னன்னு டி கரெக்ட்டா தெரிலங்க ஏதோ வந்து அ குப்பையல்லா எடுத்துன் வந்து போட்டு இருக்காங்கன்ற மாரி சொல் றாங்க அதனால எனக்குமே அ கொஞ்சோ உடம்பு சரியாம ஆயிடுச்சு அப்புறோ எங்க பையனுக்குமே அப்டி இருந்ததுங்க எங்க வீட்டுக்காருக்கு கொஞ்சோ கோல்டு இருந்ததுங்க
சரிங்க சரிங்க இப் இப்போ உடம்பு பரவாயில்லையா
ஆங்க பரவாயில்லைங்க கொஞ்சோ டேப்லெட்ஸ் எடுத்துக்குனே பரவால்ல அதாது சுடு தனியா வச்சு குடிச்சுட்டு இருக்கே அ ஓரளவு பரவால்லங்க
கொஞ்சோ சோம்பேறிப்படாம கொஞ்ச சூடு பண்ணி தண்ணி வச்சட்டீங்க அப்டின்னா ஆறிடுச்சுன்னா கூட நீங்க குடிக்கிறதுக்கு அது நல்லா இருக்கு
ஆமா ஆமாங்க ஏன்னா வந்து இப்ப எனக்குமே அப்டிதாங்க சோம்பேறி பட்டுட்டு வைக்காமே இருப்பே அ என்னன்னா அப்புறமா எங்க வீட்டுக்காரரு வந்து இந்த தண்ணி சூடு பண்ணது வாங்கி குடுத்துட்டாருங்க தயவு செய்து வச்சி குடிங்க ஏன்னா இங்க இந்த குளிருக்குவந்து நம்ப சில டைம்ல கோல்டு ஆகிட்டே இருக்கு இருக்கும் போது சுடு தண்ணிதாங்க தேவைப்படும் அதுக்குனே தாங்க
நல்லது நல்லது கெட்டில் வாங்கி குடுத்திருக்காங்கன்னு நினைக்கேன் இருக்கிறேன் சரிங்க பாப்பா பாப்பாக்கு இப்ப கொஞ்ச ஓடம்பு சரியகி
ஆஹ் பரவாயில்லைங்க மதியமும் சாப்பிட்டான் நாங்க வந்து இளநீர் வாங்கி கொடுத்து தோ ஓரளவு பரவாயில்ல தூங்கிட்டு தாங்க இருக்கான் செரி தூங்கட்டும் தூங்கி எழுந்தா தான் நல்லாிருப்பான்னு சொல்லிட்டு தூங்கிட்டுருக்காங்கன அதனால் நாங்கள் டிஸ்டப் பண்ணல அடுத்து கொஞ்சம் தூங்கினா தான் உடம்பு அது நார்மலாக ஆவான் ட சோ அதனால பெருசா நாங்க இது பண்ணலங்க
கொழந்தைங்க கொழந்தைங்க நல்லா தூங்குனாலே உடம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அதனால தூங்குற வரைக்கும் தூங்கட்டும் பாப்பா ஃப்ரீயா விட்டுருங்க
ஆமா ஆமாங்க கரெக்டா சொன்னீங்க அப்புறம் என்னங்கஹ் வேற எதனா வேலை இருக்குங்களா
ஆமாங்க கண்டிப்பா நல்லா இருக்கு கோவிலுக்கு போகணும் சாயந்திரமா
ஓ அப்படிங்களா செரி செரிங்க ஆமாங்க இன்னைக்கு வந்து செவ்வாய் கிழமை கோயிலுக்கு இப்ப நானுமே வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு உடம்பு சரியில்லையா எனக்குமே நைட்டு தான் என்ன பண்ணேன் எங்க மாமியார் கால் பண்ணி கேட்டேன் செரி இன்னைக்கு சுத்தி போடலாமா என்னம்மா திங்க்கிழ மைய தான் இருந்தது செரி அப்புறமா சுத்தி போடுங்க பரவாயில்ல உடம்பு சரியாம இருக்கான்னு சொன்னாங்க அப்புறம் எங்க வீட்டுக்காரையும் அவரையும் ஆஹ் விகான்னியையும் உடக்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் சுத்தி போட்டுட்டு அஹ் இன்னைக்கு வந்து எனக்குமே மனசே கேகலங்க காலல அவனை பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமா வந்துச்சு நம்மளுக்கு எதன பிரச்சனாகூட அந்த அளவு நம்மளுக்கு அழுக வருமா என்னன்னு தெரியல என் பையன் எனக்கு உடம்ப முடியலன்னு எனக்கு அழுகியா வந்துடுச்சுங்க அதுக்கப்புறமா வந்து இப்போ ஒருஓரளவு சா ஆனா பழைய மாதிரி இல்லை இருந்தாலும் ஓரளவு ரெக்கவரி ஆகி வந்திருக்கு வந்துர்க்க சரி அதான் ஒரு நானுமே வேண்டிக்னேன் கோவிலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு சாமி இருக்குங்க அங்க போய் பாரத்துட்டு மாவும் ஊற வச்சிருக்கேன் அரைக்கணுங்க மாவ வந்து கடையில அரைச்சிட்டு அப்டியே சாமி சாமிகும்பிட்டு வரலான்னு எங்க வீட்டுக்கு எங்கவீட்டுக்காரு கிட்ட சொல்லியிருக்காங்க
போயிட்டு வாங்க கண்டிப்பா கோயிலுக்கு குழந்தைய கூட்டிட்டு போனாலும் கொஞ்சம் பாப்பா கொஞ்சம் தெளிவாவான் ஆஹ் கொஞ்சம் செட் ஆயடுவான்
அவனுக்குமே கோயிலுக்கு போறதெல்லாம் புடிக்கும் ஏனா எங்களுக்கு நாங்க இருக்க இடத்துல வந்து அந்த அளவு இல்லங்க போறதுக்கு வண்டியில போற மாதிரிதான் இருக்கு வெளியே போனாலே ரொம்ப தூசி சியா இருக்குங்க இந்த மாஸ்க்கதா வாங்கி வச்சுக்கலான்னு இரு க்கங்க ரொம்ப டிராஃபிக் து வண்டிங்கல்லா என்னதுங்க?
மாஸ்க்கு கொழந்தைங்க போடுவாங்களா?
இல்ல கொழந்தைங்க போடுறாங்கங்க இங்க இங்க இருக்க சூழ்நில பாத்தீங்ன்னா நெறைய பேரு மாஸ்க் போட்டுந்தாங்க இருக்காங்க. அந்த அளவு பொல்யூஷனா இருக்குங்க ரொம்ப டஸ்ட்டு நண்டி நெறையா இருக்கவே ஆ இப்ப மண்ணு வந்து பறந்து ட்டே இருக்குங்ளா அதனால அதனாலயே லங்ஸ் எல்லா நம்மளுக்கு பாதிக்குங்க ம் நானுமே ஒரு மாஸ்க்கு வாங்கி வச்சுக்கலான்னு இருக்கேங்க.
கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா பெட்ரோல், டீசல் எதுவா இருந்தாலு பின்னாடி அந்த பொக வரத நம்ம சுவாசிச்சோ அப்டின்னா ஒடம்புக்கு அது வந்து கெடுதல்தா கொடுக்கு நல்லது நீங்க மாஸ்க் வாங்கி கொழந்தைக்கி போட்டு பழக்கப்படுத்துங்க.
ஆமா ஆமாங்க. இப்ப வேற இந்த ஆடி மாசத்துக்கு நல்லா காத்தடிக்குதுங்களா. ஆடி மாசமா எப்போன்னு தெரியல வர மாரி நெனை க்கிறே இருந்தாலு அந்த காத்து இ ப்பவே ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால வெளியவே போமுடியலங்க. போனாலே அந்த அளவு மண்ணு ஆ வந் துட்டே இருக்குங்க அங்கல்லா காத்து இருக்குங்களா? காத் தல்லா அந்தப் பக்
காத்து அடிக்குது வெயிலு நல்லா அடிக்குது காத்து அடி க்கிதுங்க வெயில் சுத்தமா முடியல
செரி செரிங்க. இங்கயு அப்டிதாங்க இருக்கு ரொம்ப டஸ்டா இருக்கவே நம்மளுக்கு வந்து பாத்தீங்னா ஆ அது சேர மாட்றதுங்க தும்பலு இரும்பலு மாத்தி மாத்தி வந்துட்ருக்குங்க ஆ வண்டியிலயே போமுடில நம்ம கண்ணெதிர்லயே அவ்ளோ தூசி வருது கண்ணுக்கெரிய கண்ணுக்கு தெரியாமயே அவ்ளோ மூ மூ உள்ள போகுன்வாங்க மூக்குக்குள்ள. இப்ப பாத்தா கண்ணெதிர்லயே அவ்ளோ தூசி பறக்குது நம்மோ என்ன பண்ண நெறைய பேர் பாத்தீங்கன்னா இங்கல்லா மாஸ்க் போட்டுனே க்காங்க ஆனா. டஸ்ட் அலர் ஜியே வந்துரும் போல. அதனால நம்ம பேசாம நானுமே இன்னக்கிதா சொல்லி ட்ருந்தே எங்க வீட்டுக்கார்கிட்ட பேசாம நம்மளுமே ஒரு மாஸ்க் வாங்கி போட்டுப்போ. இங்க இந்த ஊர்ல எல்லா இருக்க வரைக்கு அப்டிதா இருக்கணும் போல அப்டின்ட்டு. எங்க எந்த பக்கோ
கண்டிப்பா கண்டிப்பா போயிட் ஆ மாஸ்க்கு போடுறது ஒடம்புக்கு ரொம்ப நல்ல துதா அது ஒரு சேஃப்டியுங் கூட. பயம் இல்லாம நம்பளே எங்கமே தைரியமா டிராவல் பண்ணலா.
ஆமா ஆமாங்க. நீங்களு பொதுவான இந்த பொது வெளிக்கு நம்ம போகும் போது நீங்க கொஞ்சோ இந்த கைக்கு சானிடைசரு அப்புறோ மாஸ்க்கு போட்டுக்கங்க நல்லதுங்க.
ஆ கண்டிப்பா நா வந்து மாஸ்க்கு போடுவனான் தெரியாது பட் நம்ம ஷால் இருக்கல்ல அதுவே வந்து தல ஃபுல்லா கட்டிருவே ஏன்னா அடிக்கிற அடிக்கிற வெயிலுக்கு ஆ மூச்சு காத்து தெணறது அங்க எல்லாருமே நம்ப பக்கத்து பக்கத்துல ஒக்காருவோ வரும் போறோம் எல்லா பஸ்ல எல்லா அதனால சேஃப்டிக்காக நா அத போட்டுக்கறதுதா எப்பவுமே
ஆமாமாங்க அதுவே நல்ல விஷயங்க ஏன்னா வந்து உங்களுக்கு சூரிய ஒளியிலருந்து வ தோல் சம்பந்தம் பண்ண சம்மந்தப்பட்ட எதனா பிரச்சனனா கூட உங்களுக்கு அது சரியாயிடுங்க நம்ம. எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போம் போது
கண்டிப்பா
நீங்களு வெளியல்லா போம்போது கொஞ்ச தண்ணி எடுத்துன்னு போங்க கொஞ்ச ஹைட்ரேட்டடா இருங்க வெயிலுக்குக்காக
கண்டிப்பாங்க இப்பெல்லா வந்து எங்க வெளிய எங்க போனாலுமே எது எடுத்துட்டு போறோனோ இல்லையோ கண்டிப்பா ஒரு சாக்லேட் எடுத்துட்டு போயிடற அதே மாரி தண்ணியுமே எடுத்துட்டு போய்றே ஏன்னா எல்லா நேரத்திலயு நம்ப தண்ணி வாங்கி வெளிய குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஃபில்டர் வாட்டர் பாட்டால்லா குடுக்குறாங்க இருந்தாலு கொஞ்ச குடிச்சிட்டா நமக்கு வந்து அத செட் டாகுமா கொஞ்ச பயம் இருக்கு அதனால சூடு பண்ணி எடுத் எடுத்துட்டு போறோ சாக்லேட்டு கொஞ்ச கேர் ஆயிடுச்சு வெயில்ல அப்டின்னா அதையு சேர்த்து எடுத்துட்டு போறேங்க இப்பெல்லா
ஆமாமாங்க நம்ம ஒரு பேக் குல வந்து பாத்தீங்கன்னா நமக் தேவையான அதெல்லா வந்து எடுத்துன்னு போய்ன்னங்க இப்ப நா கொழந்த இருக்கவே என்னன்னா எப்பமே எ என்னோட பேக்ல ஒரு டவல் வச் ச்சிருப்பாங்க அதுக்கப்புற வந்து அவனுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்சுமே டாய்ப் ஏப்பெருமே அந்த பேக்ல எப்பமே இருக்கோங்க அதுல எடுக்கவே மாட் வெளிய ட்ரஸ்சு மட் அப்பப்ப எடுத்து மாத்தி வச்சுப்பேங்க ஆ அதுக்கப்புற வந்து பாத்தீங்கன்னா ஓ சுடு தண்ணியோ ஒரு வாட்டர் பாட்டில் கண்டிப்பா வந்து பா தம்பிய வெளியே கூட்டிட்டு போனா ஒன்னு எடுத்துட் போவே ஆனா நம்ம போற எடத்துல எப்டி இருக்குமோ என்னமோ கடைக்கு போ முடியுமோ என்னமோனு சொல்லிட்டு எப்பமே ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டோ ஒரு வாழப்பழமோ ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் என எல்லா ஆப்பிளோ என்னமோ கட் பண்ணி டப்பாலா எடுத்துன்னு போவேங்க இதெல்லா எப்பமே பேகுல கண்டிப்பாக இருக் க்கங்க நீங்க என்னங்க உங்க பேக்ல எடுத்துனு போவீங்க
நான் வந்து ட் ரை கிரேப்ஸ் மட்டு எப்பமே பேக்ல கொஞ்ச வச்சுப்பே ஏனா நமக்கு வந்து ஒரு மாரி கேரா இருந்தாலோ இல்ல தண்ணி வேணு நம்ம தேவைப்படு ரொம்ப அதிகமா குடிச்சோ அப்டின்னா கண்டிப்பா அத மட்டு வச்சிருப்பே எப்பமே மத்தபடி நா நெறையா வச்சிருக்க மாட் ஆனா நீங்க கொழந்த வச்சிருக்கிறதுனால இது எல்லாமே நீங்க வச்சுக்கறது ரொம்ப நல்
ஆமா ஆமாங்க நானுமே ஆரம்பத்துல்ல வே ட்ட நம்ம ஃபோனு எ காசு அந்த மாரி எடுத்துட்டு சின்ன பேக்ல எடுத்துன்னு போயிடுவோ இப்ப கொழந்த வரவே நம்ம அவனுக்காக நறைய விஷயங்கள் வந்து எடுத்துன்னு போற மாரி இருக்குங்க இப்ப கொஞ்ச வளந்துட்டா ஆனால நா வெறு வந்து ஹே தண்ணி பாட்டில் வந்து எடுத் துனு போறே ஆனா எதுக்கோ ஒரு டயட் த்தர் வந்து எப்பமே வச்சுப்பே ஆனா கொழந்தை இன்னு கொழந்தையா இருக்கும்போதுல்லா பாத்தீங்னா என்‌ நம்ம சாப்புர்றதுக்கு அந்த செர்லாக்கு சுடுதண்ணி அப்றொ கிண்ணொ ஸ்பூனு‌ ந றைய இருக்குங்க எ பேக்ல இப்ப கொஞ்சொ கொஞ்சொ
கண்டிப்பா கொழந்தைங்களுக்கு பசி எடுக்கும்னே தெரியாது அந்த நேத்துல
ஆமா ஆமாங்க வீட்லயே இருக்கும்மோது அந் தளவு பசி வராது வெளிய போவே நாலு எடொ ஏறி எறங்குவே வண்டிலே சேரி நாலு எடொ ஏறி எறங்குனாலே போது அவ வந்து பசி வந்துருங்க அ அவளுக்கு சொல்லவு தெரியாது டைம் சொல்லுவாங்க சில டைம் சொல்ல மாட்டாங்க ஆனா அந்த கோவ வந்துடு என்ன என்ன என்ன ஆர வச்சுடுவாங்க அப்ப அது ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு எதுவுமே புரியாதுங்க அப்றொ போ போவதா யாருன்னா பெரியவுங்க சொல்லுவாங்க அவனுக்கு பசிக்குது போல அனால் தா அப்டி பண்றா அவனுக்கு தூக்கொ வந்து ர்ச்சு போல அப்டின்ற மாரி சொல்வாங்க ஓ இ துனால தா இப்டி பண்ணி அப்றமா தா ஒன்னொன்னா நானுமே கத்துக்குனேங்க எதுக்கு கொழந்தைங்க இப்டி இப்டி பண்ணுதுங்க ஏ அழுதுங்க ஏ சிரிக்குதுங்க ஏ கத்துதுங்க கோவப்படுதுங்கன்
கொழந்த போக போக உங்ளுக்கு தெரிது கொழந்த எப் எதுக்காக என்னென்ன பண்றா ஒரு தாயா நீங்க புருஞ்சுக்கிறீங்க ரொம்ப நல்லது
ஆமா ஆமாங்க
சரிங்க பேசுனது ஐ ரொம்ப சந்தோஷொ மீண்டும் நாம் இணைவோம் ஆ மிக்க நன்றி
ஓ ஆமாங்க ரொம்ப சந்தோஷங்க நீங்ளு நறைய விஷயங்கள் எங்கிட்ட சொன்னிங்க உங்ககிட்ட பேசுனதே ரொம்ப மனசு நிறைவா இருக்குங்க நன்றிங்க
நன்றிங்க